மேம் மேம் மேம் நீங்க மேடம் நீங்க ஆ நல்லா இருக்கீங்ள மேடம்
உம் உம் நல்லா இருக்கே ப்ரோ நீங்க
ஆ மேம் இருக்குறே மேம் மேம் கொழந்தைங்க மேடம்
ஆ எல்லா நல்லா இருக்காங்க ப்ரோ
சரி மேடம் சரி மேடம் நீ இ மேடம் இப்போ வந்து ஆ பனியன் கிளாத்து பத்தி மேடம் உங்களுக்கு எதா தெரிஞ்ச சொல்லுங்க மேடம்
உம் பன்னியன் கிளாத்துன்னா கிளாத் பத்தி கேக்குறீங்ளா இல்ல புரியல உம்
எப்டி நமக்கு எங்கிருந்து வருது இப்போ நமக்கு ஒரு குறிப்பிட்ட எடத்துல இருந்து வரும் இருக்கு மேடம் அந்த மாரி எதாவது தெரியுமா மேடம்
உம் கிளாத்திங் வந்துட்டு ட்ரெஸ்ஸு சேல் பண்றே ஜென்ஸு ட்ரெஸ்ஸு வேற இந்த மாதிரி எல்லா தெரியாது இந்த ஹோல்ஸ் எல்லா பை பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி பை பண்றது சேல் பண்றது அந்த மாதிரி ஃவேப்ரிக் எல்லா அவ்வளவா தெரியாது ப்ரோ
இப்போ நமக்கு வந்து தமிழகத்ல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒங்களுக்கு திருப்பூர் தா மெயினான அவுங்களுக்கு இது துணிகளோட அ வர்த்தக மையமே அங்கதா இருக்குது நமக்கு நமக்கு நா அங்கே நா கேள்விப்படாத வந்து பாத்தீங்கன்னா ஒங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மில்லு கூட உங்களுக்கு அந்த தொழில் வந்து மேம்படுத்தி போயிட்டு இருக்கிற மேடம் இப்போ நார்மலா பாத் நமக்கு வந்து நம்ம நெனக்க நல்ல பியூரான பஞ்சில இருந்து எடுத்து செய்றாங்க அப்டி கெடயவே கெடயாது மேடம் எனக்கு தெரிஞ்சது நா ஒங்களுக்கு நா சொல்றே அ பியூரான ஆம் இல்ல மேடம் நம்ம வந்து இப்ப வேஸ்டேஜ்ங்கிறோம்ல பஞ்சு நார்மலா பஸ்டு ஸ்டேஜு அதுக்கு அப்றோ ஸ்டேஜு மொத்த ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேஜு இருக்கு மேடம் அந்த ஆறு ஸ்டேஜலயும் பாத்தீங்கன்னா மேடம் ஆ கடசி ஸ்டேஜ் எடுத்துத ஒரு சின்ன சின்ன கம்பெனில எடுத்து செய்றாங்க அந்த மண்ணு அது கூட சேந்து பஞ்சு இந்த மாரிதா மேடம் வரு இது வந்து நம்ம நாம நாட்லே கெடைக்குன் சொல்லி சொல்லல் நானு வெளி மாநில த்துலேந்து வருது மேடம் அங்கருந்து எடுத்து வந்து மொத்தம் இவுங்கன் தனியா அதுக்குன்னு ஆள் வச்சு அது பெரிய பரிமாற்றமா செய்றாங்க மேடம் அப்புடி செய்யிறப்போ உங்ளுக் வந்து அவுங்களுக்கு வேலையாட்களு வந்து அதிகமா தேவ போறாங்க அடுத்து வர கட்ட நடவயும் பாத்தானா நம்ம தமிழாளுக்கு வந்து அதிகமாக எடுக்குறதில்ல அப்புடிங்கிறப் பொ‌ அந்தாந்தத்தா ஹிந்தி எ அவுங்களே வச்சு யூஸ் பண்றப்போ ஆ பஞ்சுலந்து அதிகமா எடுத்து ப்ராடட்டு பண்ண முடியாது அதுனால ஒரு பொ ஒரு பேரல் எடுத்துட்னா வச் சு மேடம் எனக் தெருஞ்ச அளவுக்கு ஒரு மூவாயருவா நாலாயருவா அதுலந்து வரு மேடம் ஒரு சின்ன பேரல் அதாது ஒரு நம்ம வாட்ரு கேனு இருவ லிட்ரு வாட்ருபாட்டில் இருக்குல் மேடம் அந் த மாரி இதுல் வந்து ஒ கொஞ்ச ஒரு நா ஆமா அது ஒரு வெயிட்டு கணக்கு போட்டு குடுக்குறாங் மேடம் அதுலந்து எடுக்கறது பாத்தீங்கனா அவுங்க நாப்பது கில அப்ராக்ஸி ம நா நாப்பது கிலோ வருதுனா அந் நாப்பது கிலோவும நமக் பஞ்சா கெடைக்குதில்ல இருவகிலோ மட்டுதா பஞ்சா கெடைக்குது அந்த இருவகிலோந்து எடுத்து நமக்கு ச அது தனியா பாலிஸ் பண்றது தனியா அது போது அப்புறோ அந்த ப்ராசஸ் முடுஞ்சனக்கப்றோ சட்டை தனியா போது அப்ற கலரிங் தனியா போவ்து இந்த மாரி திருப்பூர்ல நா பாத்தளவுக்கு இப்புட்ருக்கு மேடம்
ஓ நீங்க அ நீங்க எப்டி வந் து ஃபேப்ரிக்கு வருது அப்டின்ற மாரி சொல்றீங்க இல்லிங்ளா
ஆமா மேட ஆமா மேடம்
க்கு
சொல்லுங்க மேடம்
எனக்கு கிளாத்திங் ம்‌ ம்
கிளாத் எப்டி மேடம் எங்கருந்து மேடம்
கிளாத் வந்துட்டு நானு இந்த ஃபேப்ரிக் எல்லா எங்யு வாங்ல சார் நா வந்ட்டு ஹோல்சேலா டிரெஸ்ஸு சேல் பண்றே சாரி இந்த குர்தா செட் டு இந்த காலேஜ் யூனி ஃபார்ம்ஸு ஒரே மாதிரி இந்த குரூப் சாரி வெட்டிங்க்கு அந்த மாரி வந்ட்டு ரீசேல் பண்ணிட்ருக்கே அது வந்ட்டு ஹோல்சேல்லா பை பண்ணி நா ரீசேல் பண்ணிட்ருக்கே சென்னை சவுக்கார்பேட்டு பேங்ளூரு அந்த மாதிரி
சரி மேடம் மேடம் இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஆ இப்ப ஒரே ஒரே எடத்துல நீங்க பண்ற மாரி இருக்கா மேடம் இல்ல நீங்க தனித்தனி அப்ப வெளில போயிட்டு நீங்க பிஸ்னஸ் பண்ற மாரி இருக்கா மேடம்
இல்ல நான் வீட்லயே இருந்துதா பண்றன் சாட்டர்டே சண்டேஸ் டைம்ல வந் ஸ்டால் போடற காலேஜி அதுக்கப்புறம் இந்த பார்க்கு இந்த மாதிரி எடத்துல எல்லா ஸ்டால் போடற
அப்டிங்களா மேடம் கூட உங்களுக்கு யாராவது உதவி செய்றக்கு யாராவது இருக்காங்களா மேடம்
ஆ நா மேரிட் பர்சன்தா ஹஸ்பண்டு பசங்கள பாத்துப்பாங்க சண்டே டைம்ல கொஞ்ச பசங்க லீவ் இருக்கும் இல்லைங்களா
செரி மேடம்
அதனால அவங்க ஈவினிங் டைம் அந்த மாரி பாத்துக்கிட்டாங்கன்னா நான் அந்த மாரி டைம்ல ஸ்டால் போடுவன் என்ன விட் டுட்டு வந்துருவாரு நா ஸ்டால் போடுவன்
அப்டிங்களா மேடம் இப்போ உங்களுக்கு உத்தியேசம் வந்து பாத்திங்கன்னா உங்களுக்கு இருவது பீஸ் இருக்குன்னா இருவது பீஸும் அன்னிக்கு முடிச்சிட்டுதா வருவீங்களா இல்ல கணக்கு இருக்கா மேடம் நமக்கு ஒரு பத்து பீஸ் தான் நமக்கு போனா போதும் அஞ்சி பீஸ் போனா போது அப்டின்னு வந்து கணக்கு இருக்
ம் எனக்கு வந்து எப் எப்பமே ஹோல்சேல்லா எடுத்துப்ப சார் ஒரு நாள் வந்து வியாபாரம் அடிச்சிட்டு போகும் நீ நா அப்டின்ட்டு போட்டி போட் டு வருவாங்க ஒரு சில நாள்ல வந்து டு ரொம்ப டிமாண்டா இருக்கு ஒரு அஞ்சாறு பீஸுதா சேல் ஆவும் ஒரு பத்து பேர் சேல் ஆகு ஒரு நாளு முன்ன பின்ன அந்த மாரி இருக்கும்
செரி மேடம் செரி மேடம்
ஏனா இப்ப வந்துட்டு நா குடுக் கறது எல்லாமே பிராண்டட் தா குடுத்துட்டு இருக்கே நான் பிராண்டட் குடுக்கல நாம்ப சாதாரணமா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க வந்துட்டு ஆ பிராண்டடேயே வண்ட்டு ரொம்ப லோ பிரைஸ்க்கு கேட்டுட்டு இருக்காங்க
அதா மேடம் அவுங்களுக்கு அந்தளவுக் அலா அதா மேடம் நம்ப து ஆ துணியோட அளவு தெரியில மேடம் குவாண்டிட்டி
நானும் வந்துட்டு நானு நானு வந்துட் டு என்னுடைய நா வந்து ஆக்சுவலா நர்சிங் நா படிச்சிருக் கிறது நா நர்ஸ் தா
ஆ
ஆனா வந்துட்டு நா அப்போ ஃபீல் பண்வே நா வந்ட்டு பேங்ளூர்ல ஒர்க் பண்ணிட்ருந்தே
செரிங் மேடம்
ஆ அங்க இருக்கிற பசங்கல்லா நல்லா மாடனா ட்ரஸ் பண்ணிட் போவாங்க நா எங்க ஃபேமிலி வந்துட்டு கொஞ்சோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிதா நாங்க வந்துட்டு மூணு பேரு அக்கா தம்பி தங்கச்சி நாந்தா பெரிய பொண்ணு வீட்ல கொஞ்சோ கடன் எல்லா இருந்துது அப்பா அம்மாவு பார்மசி இந்த மாதிரிதா சாரி ஃபார்மர் இந்த மாரிதா விவசாயோ பாக்கறது டிரைவரா இருந்தாரு ஃபஸ்ட்டு அது அவ்ளவா போல அப்டின் ட்டு பூ வித்துட்ருந்தாங்க ஹோல்சேல் எடுத்து
செரி மேடம்
அப்ப வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சைடு இருக்குற வர பசங்க கான்செப்ட்டு வந்ட்டு இவங்க பிராண்டட் ட்ரெஸ் போட்ருக்காங்களா அதுக்கப்றோ எவ்ளோ பாக்கெட் மணி வச்சிருக்காங்க அ என்ன மொபைல் வச்சிரு க்காங்க அது பாத்துதா பேசியே பழகுவாங்க வெளிய போனா எவ்ளோ செலவு பண்றாங்க அப்டி இல்லன்னா மட்டமா ட்ரீட் பண்றது வெளிய போனா ஆ கூ ப்ட மாட்டாங்க சேத்துக்கவு மாட்டாங்க உங்க லெவல் வேற
இந்த அளவுக்கெல்லா போனதில்ல மேடம் நமக் நம்ம பாத்தீன்னா அதா மேடம் நம்ம பாத்தோன்னா நா ஒரு சா ஒரு நூறு கிலோமீட்ரு சுற்றளவுதா மேடம் நா போயிருக்குறே எனக்கு வ வயசானால ஆ ரொம்ப ஏஜ்டு பெர்சனா இல்ல மேடம் ஆ பொறவு குர்ச்சு குறிப்பிட்ட அளவுதா போயிருக்கற நமக்கு அப்பா அம்மா உண்டு வேல உண்டு அப்பிடித்தா மேடம் இருந்தே நமக்கு வந்து நியர்பைன்னு பாத் தன்னா ஃபுல்லாமே கிராமந்தா
இல்ல சார் நா வந்ட்டு என்னுடைய தொழில் வந்ட்டு நா படிச்சதே நர்சிங் தான அதனால பேங் ளூருல வேலைன்னா ஓகே அங்க சம்ப்ளோ வந்ட்டு கொஞ்சோ அ திகமா இருக்கு நமக்கு தேவப்படு அதனால ஊர விட் டு ஊரு போயி வேல பாக்கற மாதிரி ஒரு சுச் சிட்சுவேஷனு ஆனா அங்க இருக்குற பசங்க அப்பதா நா கத் கத்துக்கிட்ட அ அதுக்கு முன்னாடி அப்பதா ஒரு தாட்டு நம்மள மாரி எவ்ளோ பேரு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க நம்மளால முடிஞ்சது நா நெறயல்லா ப்ராபிக்ட் வன்டு வைக் வக்க மட்டே சார் ஒரு பிப்டி ருபீஸ் இல்ல செவன்டி ருபீஸ் அவ்ளோ தா என்ன கிளாத்துக்கு ஒரு ட்ரெஸ்க்கு செவன் ஃபிப்டி ருபீஸ் வந்தா எனக்கு போது
ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம்
ருபிஸ் வந்தா எனக்கு போது நான் நின்னுட்டு ஸ்டால் போடுறதுக்கு என்னுடைய லாபோ என்னுடைய சம்பளோ அந்த மாதிரி தா பாபே நா அதிகமா வந்துட்டு ப்ராஃபிட் வை வக்க மாட்டே அதுவே சொல்லும் போது வந்துட்டு இவுங்க கே விக்குறாங்க எரநூறு ரூபாய்க்கே டாப் வருது இரனுத்தி அம்பது ரூபாய்க்கே டாப். வருது அவுங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி ஒரு ரெண்டு டைம் மூனு டைம் போட்டுட்டு விசாட்டில்லா கலர் சேடாச்சு கலர் போயிச்சு அப்டின்னா என்னுடைய தாட்டு வந்துட்டு நீங்க அது இரநூத்து அம்பது ரூபா குடுக்குறதுக்கு இன்னு நூறு ரூபா போட்டா முன்னூத்தி அம்பது ரூபா பிராண்டட் ட்ரெஸ்ஸே வந்துருது நீங்க ஒரு பத்து டைம் ஆ நீங்க ஒரு பத்து வாஷ் இன்னு நூறு ரூபா போட்ட நீங்க ஒரு பத்து இருபது டைம் எத்தன டைம் போட்டுக்கலாமே நம்ம யூஸ் பண்றத பொறுத்துதா ஆமா எனக்கு என்னன்னா பஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சோ கஷ்ட கஷ்டமா இருந்தது என்னடா நம்ம இவ்வளோ கம்மியா குடுக்குறோ ஏன்னா நமக்கும் ஷோரூம்ல இருக் கும் என்ன சொல்லட்டுமா சார் வித்தியாசம்
சொல்லுங்க மேடம்
அவுங்க வந்துட்டு ஒன் டு அதே ட்ரெஸ் தான் வந்துட்டு சென்னை சில்ஸ்ல இருக்கு பக்கத்துல நா ஸ்டால் போடுற பக்கத்துல கடை இருக்
சரிங் மேடம் சரி மேடம்
நா விக்கிற துணி அதே பிராண்டட் ட்ரெஸ் அதே கலர் அதே சேம் அதே பேப்ரிக் இருக்கு ஆனா ஏ கிட்ட வாங்கினா எயிட் பிப்டி ஒரு சுடிதார் செட்டு தௌசன்னு அதே அது வந்துன்டு சென்னை சில்க் கடேல வாங்ளா ரெண்டாயரத்தி எரநூறு ரூபா ஏங்கிட்ட ஒரு கஸ்டமர் சொன்னாங்க நாங்க இப்பதான்பா நாலு செட்டு எடுத்துட் ட்டு வந்தே
சரி மேடம்
இப்ப பொங்கல் டைம்ல தான் அப்ப சொன்னாங்க நா அவுங்க வந்து பாத்துட்டு நா ரோடு பக்கத்துல ஒரு சின்ன டேபிள் போட்டு வித் துட்டுருந்தேன் அவுங்க சொன்னாங்க நீங்க என்ன ரெண்டாய ரூபா வித்துட்டு இருக்காங்க உள்ளார சேம் டிரஸ் அவுங்க பேக்ல இருந்து எடுத்து எனக் காட்னாங்க காட்டிட்டு நீங் என்ன ரெண்டாயர் ரூபா டிரெஸ்ச வெறும் எட்நூத்தம்பது ரூபா குடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேற ஏதாவது புத் புத்தி கீது கெட்டுப் போச்சா அப்டின்னு கேட்டாங்க இல்ல நா டெரக்டா டெரக்டா எடுத்துட்டு வரேங்க அவுங்க வந் டு அந்த லை டு ஏ சி கரண்ட் பில்லு அவுங்க நிக்கிற இதுல இருந்து எல்லா வாங்கணு நினக்கிறாங்க எனக்கு வந் டு ஒரு எழுபது ரூபா அம்பது ரூபா நூறு ரூபாகுள்ள ப்ராபிட் வந்தா போதுன்னு வித்துட்டு இருக்கே நானு
அதான் மேடம் இல்ல மேடம் இப்போ நம்ம திருப்பூர்ல எடுத்துகிட்டினா மேடம் அங்க வந்து உங்களுக்கு புரடட்டே ஆகுது அங்கிருந்து நமக்கு வெளில வெளில வருது மேடம் வெளில வரது என்னாது சீல்வச்சி அவுங்கதான் அடச்சி தாரங்க சீலுமே அந்த எப்ளாமே அவுங்க தான் அடச்சி தராங்க அவுங்க விக்கிறங்க மேடம் நமக்கு நூறுபா நூத் தம்பது ரூபா அந்த பனியனோட த்தே ரேட்டே விக்கிறாங்க வெளியில வர்றப்ப உங்களுக்கு முன்னூறு ரூவா நானூறு நூறுரூவா விக்குது பிராண்டடு ஷோரூம்ல விக்கிறா ஆயி றுவா ரெண்டாயிரூவாங்கிறா அத வாங்கக் ரெடியா இருக்காங்க ஆ கம்பெனிகாரங்களே ஆ அதா மேடம் கம்பெனி முதலாளியே பேட்டி கொடுத்திருக்காரு ஆம் அப்பிடித்தா மேடம் நம் மக் நம்பறாங்க அதாவது எடோ வந்து எப்பிடிருக்குது லைட் போட்டு எ உள்ள கூழிங்க இருக்கா அதா மேடம் எதிர்பாக்குறாங்க நம்ளுட பொருளோட தரத்
ஆத்தாரு ஆமா இது கரெக்ட் சார் ஹண்டர் பர்சன்டேஜ் கரெக்ட் ஏன்னா வ ட் நா ரோட்ல வந்து டேபிள் போட்டு வித்துட்ரு
இல்ல மேடம் இப்போ எ நா ஒன்னுனு இன்னொன்னு சொல்றே மேடம் இப்போ நம்ம இருக்கிற எடத்துல நா வந்து இருக்கிற அளவுக் கிராமம் மேடம் கிராமத்து மக்கள்ட்ட போயிட்டு நம்ம இதுதா வந்து கே எஃப்சி சிக்கன் சொல்லி சொன்னோம்னா அவுங்களுக்கு வந்து அது புரிதல் இருக்காது ஏ புரிதல் இருக்காதுனா அவுங்களுக்கு தெரியாது நல்லா இருக்கே சோயாதா த் இருக்கு ஆனா அவுளுக்கு புரிதல் இருக்காது அத கொண்டு சேர்க்கது நம்முடைய கடம அப்பிடி சொல்றப்போ ஓ அப்பிடி இவ்ளவா ரேட் இவ்வளவு ரூவா ஆகுதா இ இவ்வளவு எடத்துல இருந்து வருதா இப்பிடில்லா பண்றாங்களா ப்புடி சொன்னாதா தெரியு மேடம் அத புரிவிக்கிறதுக்கு நமக் ஒரு டை நேரம் இல்ல நம்மளுடைய இதுவு இல்ல மேடம் பொருளும் இல்ல அதனால அப்பிடித்தா ஆ மே நம்ம அதனால அப்பிடித்தா மேடம் இருக்குது இப்போ நா வந்து பாத்திங்கனா மேடம் தா ஸ்டாப் நர்ஸ் தா மேடம் நானு முடிச்சிருக்கே நா ஒ ஒரு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்த இப்போ மிசஸ் வந் படிக்கிறனால நா இப்ப நா டிஸ்கன்யு பண்ணிட்டு இப்ப பாபா பாத்துட்டு இருக்கறே மேடம் பாப்பா ஒன்ற வயஸ் அ சேரி பாப்பா பாத்துட்டு இருக்கறே மேடம்
ஓகே அதுக்கப்புறோதா சார் தெரிஞ்சிக்கிட்டே அவுங்க சொல்லிட்டு அ ஏ கிட்ட மறுபிடியு வந்து சொல்லிட்டு நா ஆல்ரெடி வாங்கிட்டே ங்க இல்லைன்னா உங்ககிட்ட எடுத்துட்டு இருந்திருப்பே இப்போதிக்கு ரெண்டு குடுங்க அப்பிடின் சொல்லி வாங்கிட்டு இன்னி வரைக்குமே எங்க்கிட்ட வாங்கிட்ரு க்காங்க நா வாட்ஸ்அப் குரூப் வச்சி நா நடத்திட்ருக்கே